ஹலோ ஆ சாப்ட்டியா
ஆ ஆ ஆ
சாப்ட்டியா என்ன சாப்ட்ட என்ன சாப்
பூரியு கெழங்கு பூரியுங் கெழங்கு
ஓகே கேக்குது கேக்குது கேக்குது
ம் ம்
சேரி பாத்தேன்னா இப்போ ஆக்சரீஸ் கடைக்கு போனா கெடைக்குமா அதெல்லா
என்னது
அ ஊர்ல என்ன பிளானா
என்ன ஆக்சரீஸு என்ன ஆக்சரீஸு
அதான்டா அந்தது சி எ முன்னாடி அந்த கவரப் பண்றதுக்கெல்லா அந்தண்ண அவுங்கிள்ட்ட சொன்னாலே கவரப் பண்ணி விட்ருவாங்ளா
கவரப் பண்றதுக்கே அங்கெல்லா போனா செலவு ஜாஸ்தியாகு பரவாலியா
ஓ வேற சன்ஃபிளிமு ஸ் இது கவரெல்லா போடுணுமல்ல
ஆ அப்போ ஓகே அப் ஓ அப்டி மாத்தி விட்டுரு வந்துருப்போ நா மொதல்ல வண்டி எடு த்தன பி பி எஃப் போட சொன்ன அத நீ போடல
யா அதே போடுலடா நானே அப்பாகிட்ட சொன்னேன்டா அவர் போல்லடா
பி பி எஃப் போட்டிருந்தினா இந்நேரோ ஸ்க்ராட்ச் ஆயிருந்தாலு ஒன்னு ஆயிருக்காது வெறு பி பி எஃப் மட்டு உரிச்
ஏ அதுதா அதுதா நானு சொன்னச்சே ஸ்க்ரேட்ச் இது போ ட்டிருந்திருக்கலான்ட்டு இவருதா வேண்டான்ட்டாரு
பி பி எஃபே பத்தாயரூவாதா பி பி எஃப் பத்தாயிரூவா சரியா நீ வண்டிக்கு சும்மாசு ஸ்க்ராட்ச் எடுக்கன் சொல் பெயி்ன்டிங் பண்ணிட்டு நாப்பத்தஞ்சாயிரரூவா கட்டவேண்டியதிருக்கு
ஆமா அதுதா இப்ப இங்க பிரச்சனயே பி பி எஃப் மட்டு போட்டிருந்தாருனா இந்நேரதுக்கு பிரச்சனயே இருந்திருக்காது எனக்கு
ஆமா நா அன்னைக்கே சொன்னனே
நா அன்னைக்கே அவர்ட்ட சொன்னனே அவரு தா வேணான்ட்டாரு அவன் கம்பெனில சர்வீஸ்ல இருந்தே பண்ணி தரேன்னானுங்க இவரு தா வேண்டான்ட்டாரு
ஆ இது இதுக்கு எதுவு பண்ண முடியாது இது கொழுப்புதா ஆ
ம் ம் இப்ப மைடி பி பி எஃப் போட முடியுமா
ஓ பி பி எஃப் போரதுக்கே இந்த இது ஸ்க்ரேட்ச் ரூம் பண்ணி குடுத்துருவானுங்க
அப்டியா
ஆமா பி பி எஃப் போர ஸ்க்ரேட்ச் எடுத்து குடுத்துருவானுக லைட்டா ரொம்ப இருக்க ஒரு அம்பது பர்சண்ட்
அப்ப அது இந்த டைம் இது ஃபிஃப்டி சன்ஸ்கிரீன்லா ஒட்டம் போது அதயும் சேத்து பண்ணி விட்டுற வேண்டியதுதா பத்து ரூபா தான எக்ஸ்ட்ரா ஆகுது
ஆமா
ம் ஏன்னா பண்ணிட்டா பிரச்சன் இருக்காது
வண்டி கண்டமாயிறு
ம் ம் அது அந்த கவர் குடுத்தா கவர் போட்டாலே வண்டியில ஸ்க்ராட்ச் ஆயிதுரா பானட்ல
ஆமாடா அது போட்டா ஸ்க்ராட்ச் ஆவுடா
ஓ ஓ அதனால பானட்டுக்கு கிளாஸுக்கு துணிய போட்டு கவர போட்டு உட்டுருக்கு நா எங்க எங்க எங்க அப்பா சொல்றத கேக்குறாரு செட் பாரு இன்னைக்கு போய் பி பி எடுத்திட்டு வரே பாரு ம் கால் கரெக்ட்டா கனெக்ட்டாவ மாட்டீங்குதே உனக்கு நெட்வொர்க் சரியில்ல போல
ம்
எங்கதா போதுன் தெர்ல
அதனாலதா நா இப்ப என்ன பண்லான்ட்டு இருக்கேன்னா நாளைக்கு வந்து என் பி டி எல் இருக்கு எனக்கு காலையில ஓகேவா
ஆ
அத முடுச்ட்டு அப்டியே போணுன்னாரு த்ரீ சிக்ஸ்டி அது ஏதோ சம்திங் த்ரீ சிக்ஸ்டின் சொல்லி ஏதோ கடருக்கு போல
ஆமா கோவை த்ரீ சிக்ஸ்டி உல்ஃபு
ஆ ஆ கரெக்ட்டு அங்க அங்க போலான்னாரு
அ
அங்க போனாலே அவன் சன்ஸ்கிரீமு அங்க வந்து சீட் கவர் மட்டு இல்லேன்னு நெனைக்குறேன் அங்க
ம்
அப்டி சீட் கவர் மட்டு போட்னுனா வேற கடைக்கு போய் போட்டுக்கலா அப்ப இந்த பிப் பி பி எஃப்-ல்லா பண்ணிக்கலா பி பி எஃப் ஆ
ம்
அதயே அங்கயே சேத்தி பண்ணிக்க வேண்டியதா அ இந்த போற மாரி ஒரு இத பிட்ட போட்டு உடுங்க அப்புறோ உங்காஸ் தானா புடிங்க்க வேண்டியதா
எந்த காசு
ஓங் உனக்கு வர காசெல்லாத்தையு நான் புடிங்க்கிற வர வெயிட் பண்றே
அ அ நா வண்டி புக் புக் பண்றக்கே அந்த காச வச்சி தா புக் பண்ணலான்றது நீ எ
ஏ கேட்டையா வீட் ட்ல
கேட்டேன்டா எ எங்க அம்மா அன்னைக்கி நைட்டு ஊருக்கு வந்தோன்ல வந்தோனே செம டோசு வெச்சு வீட்டுக்கு போயும் பிரிச்சிட்டாயிங்க உன்ன கால்ல தான வர சொன்ன எதுக்கு நையிட்டு வந்த அப்டின்ட்டு
ம் ம் அ
சக்க டோசு
செரி அப்புறம் பாத்தீன்னா வேறென்ன வேற என்னடா அப் ரொம்பவே சூடாகுதுடா வண்டி
ஆமா வெயில் காலத்துல சூடாகாம் கூலிங்காவா இருக்
சக்க சூடா இருக் கிது பானத்த தொட முடில வீட்டுக்கு வந்ததுக்கு அப்பறோ நேத்தல்லா
இந்த வேலயே வச்சுக்காத கை வச்ச கை வெந்து போயிடூ
அ ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லித்
எங்க அப்பாலா என்ன தெரியுமா பண்ணுவாரு எங்கயவுது ட்ரிப்பு போயிட்டு வந்தோன்னு வையே போறத்துல அதுவேணு இது வேணு கேட்டேன்னு வை கட்ட வெயில் டைம்ல தானே போவோ ஊட்டி கொடைக்கானல் சொல்ட்டு
ஆமா
தூக்கி பவனத்துல உக்கார வச் துருவாரு டென்ஷன் ஆயிரும்
ரைட் ரா
இப்புடியெல்லா என்னைய
ம் ம் பானட்டுல பான்ட்டு அப்புறோ வீட்ல வந்து தொறந்து விட்டோ லைட்டா சே உள்ளருக் ஏ அந்த லப்பரெல்லா அப்டியே இதாகுது அ எப்டி சொல்றோ ஒரு மாரி ஒட்டாரம்பிச்சிருச்சு லப்பரெல்லா வீரப்பா மாரி ச்ச் அப்பற கீழ அவ பெயிண்டிங்கே பண்ணாம ஆமா பிரியாணி ஹீட் ஆகுதுட இப்போ
அ
ன்ட்டு
அது எப்புருக்கோ
பக்கத்துலே கூலன் ச இதுன் போட்ருக்குன்டா
அப்டியா
ஆமா பாண்ட் ஓபன் பன்னின கூலண்ட்டுருக்கு ரேடியேட்டர்ல தண்ணி இல்லலேனா ஓவர் ஹீட் ஆவு ஏன்னா வெயில் காலோ வேறடா வெயில் காலோ வேற ரேடியேட்டர்ல தண்ணி செக் பண்ட்டே இருக்கனோ
வேற அந்த ப்ளூ கலர் மூடி இருக்கறது தான
கூலண்டுன்ருக்கும் பாரு ப்ளூ கலர்லதா இருக்கோ ஆனா ப்ளூ கலர்ல இருக்கற்து வந் டேய் இதுவுருக்கு
எது ச்ச் ஓ இரு நா வண்டி சாவி எடுத்துட் வந்தற்றே
ம்
ஆமா நேத்தெடுத்த அதா ஆம்மா
காட்டன் துணி எடுத்துக்கோ
ஓக்கே எடுத்தாச் ம் ம் ம்
த்த ஆன்த்த அன்
ஓபன் பண்ணிகிட்டே ஏய்
ம் ஒர் நிம்ஷோடா ஒரு நிம்ஷோ இர்ரா ஆன்த்த ஆன்த்த அ சொல்லு
ஓப்பன் பண்ணியாச்சு
ஓபன் பண்ணியாச்சா உனக் அங்க என்னென்ன தெரிது கூலண்டுன் எதாது எழுதிருக்கா ப்ளூ க்லர் மூடி மாரி அதுல சிம்புல் எதா
வாஷர் ஒன்லின்னு ஒண்ணுருக்கு டாட் ஃபோர்னு ஒன்னுருக்கு
ஆ
அப்பரோ இந்ததக் கை தொடாதீங்கன் சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கா இன்ஜின் ஆயில் ஒண்ணுருக்கு ஆ கூலன் ஒன்னுருக்கு
ஆ
அட அத எப்டி ஓபன் பண்ற தெர்லயே
ஷோப்பா திருவுற மார்ருக்கா ஃப்ளிப் பாட்டல் மார்ருக்காடா
ஏ அவ ஒயரிங்கெல்லா குடுத்து வச்சிருக்கான்டா ஓப்பன் பண்ற எப்டின் தெர்லடா
சரி இந்த காலம் முடிச்ட்டு எனக் ஃபோட்டோ எடுத்தனுப்பு அப்டியே சொல்ற
உம் உம் ச்சேரி அப்புரோ வாய்சர் ஒன்லிலப் பாத் த்தின்னு எவ்ளோருக்கு லிக்விடு அதல்ல கம்மியாயிருச்சு
ஆஹ் ரேடியேட்ரு
ம்பரோடதா
ரேடியேட்ரு ரேடியேட்ரு
ரேடியேட்ரா வாசர் ஒன்லிட்ருக்கு ரேடியேட்ரா
பாரு சியே கீழ ஃப்ரேம்மிருக்க ஃப்ரேம ஒட்டிச் சின் சின்னதா இருக்கு
பெரிய வைப்பருக்கு வரத்தான
டே வைப்பருக்கு
இர்றா இர்றா ஒரு நிம்ஷோ இர்றா சேரி அந்த ஒரு நிம்ஷோ பாத்தின்னா இப்ப வந்து இப்போ என்ன பண்ண போறனா இதுக்கு மட்டு ஸ்டிக்கரிங் பண்ணிக்க வேண்டி தா ஆனா என்ன அந் தளவுக்கு பெருசா இல்லடா நேத் து பாத்ததுங்கூட ஓரளவுக்கு ஜர்க்கான மாரி இருந்துச்சு அந்த அளவுக்கு பெருசா இல்ல அது
அ
ஓகேங்கற மாரிதா இருக்கு
ம் தெரிவது குஜிலி மஸ்து யார் செஞ்சது
செரி மாம்சு நா அப்ற கூப்புட்றே பாய்
ஆஹ் இரு அப் அப்டியே நின் போட்டோ எடுத் து அனுப்புடா
ம் சேரி மாம்சு பாய் பாய்
ஆ
ம்